ஹலோ ஆ கேக்குதுங்களா சிஸ்டர் கேக்குதுங்களா
கேக்குது
செரி செரிங்க சிஸ்டர் என்ன ரொம்ப நாளா ஆளயே காணோ பாத்தே பேசி ரொம்ப நாளாச்சு நீங்களு ஃபோன் பண்ல ஹலோ ஹலோ கேக்குதுங்களா நா பேசுறது ஹலோ ஆ கேக்குது கேக்குது சிஸ்டர் இப்பதா கேக்குது நா பேசுறது கேக்குதுங்ளா வாய்ஸ் பிரேக்காகி பிரேக்காகி கேக்குதுங்க நான் பேசறது கேக்குதுங்களா உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா
ஹலோ
ஹலோ ஹலோ
ஆ சொல்லு சொல்லுங்க
கேக்குதுங்களா நா பேசறது நீங்க பேசுறது எனக்கு வாய்ஸ் பிரேக்காகி பிரேக்காகி கேக்குது இப்ப தா கிளியரா கேக்குதுங்க
இப்ப கேக்குதுங்களா ஆ இப்ப சொல்லுங்க நான் என்னங்க வீட்டு வேலைதா நீங்க
வீட்டு வேலையா நா இப்பதா சாப்பிடவே போறங்க இன்னைக்கு கொஞ்ச லேட்
ம்ம்ம்ம் சேரி சேரி பசங்களா ஸ்கூலுக்கு பையன் ஸ்கூலுக்கு போய்ட்டானுங்களா
ம் பசங்கலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் வீட்டு வேலை இருந்தது முடிச்சுட்டு சரி கிச்சன் கிளீன் பண்லான்னு கொஞ்ச கழுவிவிட்டோம் அந்த தண்ணியெல்லாம் எனக் அதே நா எப்பவுமே மாப் போட்டு துடைக்கமாட்டேன் தண்ணி ஊத்தி அந்த ஃபுல்லா கிளீன் பண்ணாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்க்ஷன் இருக்கும் அதனால அப்ப செஞ்சுட்டு இன்னைக்கு சமைச்சு அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு சரி கையோட கழுவி முடிச்சிறலாம்
சேரி சேரி இது அங்க இல்லங்க அங்க தேன் நிறைய கிடைக்குதுன்னு சொன்னீங்கல இந்த தேன்ல தேன் பொட்டி வெச்சு எப்படி நீங்க தேன் எடுப்பீங்க
ஆ அது ரெடி பண்லாங்க அது ஈசிதா ஆனா அது கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணனும் நானும் கொஞ்ச வந்து மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டேன் நானே வீட்ல வெச்சிருந்தேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பெட்டி இருக்கும் அஞ்சு பெட்டி வந்து எங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் இது தோட்டக்கலைல இருந்து கொடுத்திருந்தாங்கக நாங்க வந்து தென்னந்தோப்பு வச்சிருந்தோம் சோ தென்னந்தோப்பு வந்து பாத்தீங்கன்னா இப் இப்ப அந்த இது மகரந்த சேர்க்கைக்காக வந்து பாத்தீங்கன்னா தென்னமரம் காப்பு நல்லா காய வைக்குல இப்போ அந்த தேன் வந்து ஒரு பூல உக்காந்துட்டு இன்னொரு பூ இருக்குறப்ப மகரசந்த சேர்க்கை கொஞ்சம் அதிகமா நடக்கிறப்ப காய் நல்லாருக்கும் சோ விளைச்சல் வரும் அதுக்காக வந்து இயற்கையான முறைல பண்றது தேனீ குடுத்துருந்தாங்க அது ஃபர்ஸ்ட்
ஓ தேன் தேன் வந்து மரத்துல தேன் கூடு கட்டுச்சுன்னா மரத்துக்கு நல்லதுங்களா
மரத்துல தேன் கூடு கட்டுச்சுன்னா நல்லதுதாங்க இப்ப பொட் அது வந்து எதுக்காக கொடுத்தாங்கன்னா ஆ இப்ப வந்து மகரந்த சேர்க்கை நடக்கிறனால வந்து என்ன ஆகுனா மரத்துல வந்து விளைச்சல் அதிகமாகும் காப்பு அதிகமாகும்
இப்ப தென்னங்காயெல்லாம் அதிகமா வருங்களா
ஆமா ஆமாங்க இப்ப வந்து தேனி பறக்குதில்ல தேனி என்ன பண்ணுனா ஒரு பூ ஆண் பூல இருக்கிறத போய் தேன்‌ எடுத்துட்டு பெண் பூ உக்காரும் சோ அப்டி போயி உக்கார்றப்போ வந்து என்ன ஆகும்னா அது நல்லா இதாகிட்டு காய் நல்லா வைக்கும் சோ அதுக்காக
அப்ப வந்து தென்ன மரத்துல காய் நிறைய வைக்குங்களா
ஆமாங்க இப்ப நார்மலா வந்து நீங்க பூத்தோட்டம் பூச்செடியல்லாம் வச்சுருக்கீங்கள காய்கறி செடில்லாம் வச்சிருக்கங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி செடி அப்படியெல்லாம் வச்சிருந்த்சோம்னா அதை வந்து சுட்டுறும்
ம்
சோ நீங்க அது நீங்க பாத்தது இல்லீங்களா அந்த பூசணிகா பூசணி செடி இந்த கத்திரி செடிலா போட்டிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செரி செரி இந்த பூசணி செடி இந்த கொடி மாரி படர்ந்து போகுது அதுல எல்லாமே நீங்க காலையில நோட் பண்ணீங்கன்னா தெரியு பூ இருக்கு காய் வந்து அதிகமா வரதுக்கு ரீசன் இ இப்ப எப்டின்னா காத்து மூலியமாவு இந்த மகரந்த இது வந்து நடக்கு சோ காத்து அடிக்குதல்ல ஸோ அதுலயு பரவும் அதில பரவுறத விட இந்த தேனீக்கள் மூலியிமா பறவுறது வந்து பாத்தீங்கன்னா இன்னு விளைச்சல் அதிகமாக குடுக்கு அதாவது இயற்கை முறைல
ஓ செரி செரி சரி ஆ
பண்ணாங்க் ஃபஸ்ட் எங்களுக்கு ஒரு அஞ்சு பொடி கொடுத்தாங்க நான் என்ன பண்ணிட்டேனா அது வந்து ரெண்டு அடுக்கா கொடுத் தங்க அதுல வந்து ஒண்ணு வந்து கரெக்டா நம்ம மெயின்டென் பண்ணணுனு வைங்களே அந்த வெய்ய காலத்துக்கு வந்து எறும்பு ஏறக்கூடாது சக்கரை தண்ணி வைக்கணு கரெக்டாக அந்த அட்டின்னு சொல்லு வாங்க மேல வந்து அந்த கட்டங்கட்டமா இருக்கு பாக்ஸ் மாரி அத வந்து தேனியெல்லா என்ன பண்ணுனா அது அது அப்டியே நம்ம வந்து ஸ்ட்ரரைட்டா இது பண்ணணு
ம்
ஆ எப்டி சொல்றது அந்த அட்டியில கரெக்டாக நேரா கூடுக்கட்டணு ஆனா தேனி கொழவிலா வந்து ஒன்னோட ஒன்னு அப்டியே ஜாயின் பண்ணி நெறையா ஷேப் கலந்து கலந்து வரு அதெல்லா மெயின்டெயின் பண்ணாம விட்டுடே அப்புறோ இன்னோரு ரெண்டு பொட்டி மட்டு இருந்தது ரெண்டு பொட்டி மட்டு இப்ப வச்சிருக்கன்னு வைங்களா அதுல இப்ப பக்கமாதா ஒன்னு எடுத்தே ஒரு ஒரு ஒரு லிட்டரு வந்தது வே வீட் யூசேஜ்கு மட்டு வெ வெச்சுட்டு இருக்கோன்னு வைங்களே
ம் சேரிங்க சரிங்க ம்
இன்னொன்னு என்ன பிரச்சனனா கோழி இருக்குது சோ கோழி இருந்ததுன்னா தேனீக்கு ஆகாது ஏன்னா ஆனா கீழே விழுந்து தேனீ வந்து கோழி கொத்தி சாப்ட்ரு
செரி செரி செரி
ஸோ இது ஒரு தொந்தரவு இருக்கு அதையு நம்ம பாத்து கரெக்டா மெயின்டென் பண்ணி ஆன எடுத்தம்னா எடுக்கலா
ம் ம் ம்
ம் நெறைய பயன்கள் நல்லாருக்கு தேன்தா இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிசினஸ் அமௌண்ட் அதாவது ஒரு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிக ரேட்டுக்கு போதுல்ல நெறைய மருத்துவ குணங்கள் நிகஞ்சது நெறைய யூஸ்க்கு பயன்படுத்துறாங்கல ஹலோ சிஸ்டர் நா பேசறது கேக்குதுங்களா உங்களுக்கு செரி செரிங்க இல்ல உங்க நீங்க பேசுறது எனக்கு சரியாவே கேட்கல அதனால தா
ஆ இப்ப கேக்குதாங்க
ஆ இப்ப கேக்குது கேக்குது
ம் ம்
ஃபோன்ல ஏதோ சவுண்ட் எதாவது கம்மி பண்ணி வச்ருக்கீங்களா ஏன்னா
இல்ல இல்ல ஃபோன்ல ல்லாம் சௌண்ட் கம் கரெக்டா தா இருக்கு அது என்னன்னு தெர் ல நானு போனை கையில எடுத்து புடி ச்சுன்னா அது ஃபோன் சவுண்ட் கேக்க மாட்டேங்குது உங்குளுக்கு
அப்டிங்களா செர்ரி செர்ரி செரிங்க ஏ சிஸ்டர் நீங்கன்ன என்ன திடீர்னு தேனை பத்தி கேக்க ஆரம்பிக் கேக்குறீங்க
இல்ல இல்ல நீங்க தேன் எடுக்கறதா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஒரு டைம்மு வீட்லயே நாங்க தேன் எடுப் போ அப்டின்னு
ஆ ஆமா ஆமாங் அது எடுத்திட்டுதா இருந்தே ஃபர்ஸ் ம் செரி செரி என் வீ்ட்டு யூசேஜுக்கு மட்டும் இப்ப எடுத்துக்குர்றது பெருசாலா வெளிய சேல்க்குல எதுவு குடுக்கறது இல்ல அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியலைங்க அது என்னன்ன ரெண்டு டைம் கழிச்சிருச்சு ஒரு ஒரு பொட்டில எதோ மலத்தேனி இருக்கு போல சோ அது வந்து சேர்ல எனக்கு வந்து
ம்
சேரலன்னா ஒரு ரெண்டு டைம் ஃபீவர் வர மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லா தடிச்சிருது
அட ஆ
அதுனால வந்து அத பயந்துட்டே வந்து நா விட்டுட்டே இப்ப மறுபடியும் இப்ப தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கே ஒரு ரெண்டு மூ ரெண்டு பொட்டிய வந்து டெவலப் பண்லா அப்படின்ட்டு அன்னைக்கு எடுத்தே கொஞ்சோ நல்லா இருந்தது இன்னொரு பொட்டிய செப்ரேட் பண்ணி வெக்கணு அது அந்த ஃபிப்டி தர்ட்டித் கரெக்ட் டா மெயின்டெய்ன் பண்ணா எடுக்கலாம்ங்க மந்த்லி வந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஒரு ஒரு பொட்டிக்கு ரெண்டு லிட்டர் பக்கமா தாராளமா எடுக்கலா
ம் ம் ம்
நம்ம அதது அ அந்து வந்து பாத்தீங்ன்னா பொட்டி கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணணு நெறயா பூச்செடி எல்லா இருக்கணு தண்ணி ஈரப்பதம் இருக்கணு அப் தேனீ தேன் கொளவி தண்ணி குடிக்கு தெரியுமா உங்களுக்கு பாத்துருக்கீங்களா ஈரப் பத ஈரப்பதம் இருக்க எடத்துல தேன் குளவி இருக்கு
ஓ அந்த எடத்துல தா இருக்கு
ஆ ஆமா ஈரப்பத இருக்கணு அந்த பொட்டி கரெக்டா இருக்கணு அதுகப்புறோ அந்த பொட்டி வச்சிருக்க டைரக்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து அந்த கூட்ல படுற மாரி இருக்கணு சூரிய ஒளி படுற மாரி இருக்குனா அந்த ஹனிக்கு இது தேனியில வெளிய வரதுக்கு ஒரு சந்து மாரி குடுத் ப்பாங்க சோ அதுல வச்சோம்னா மட்டும் தான் அந்த வெளிச்சத்துக்கு உள்ள போயிட்டு போயிட்டு என்று வெளிய வர்றதுக்கு நல்லா இருக் கு சீக்கிரமா இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனனா வந்து எனக்கு இன்னு வந்து அந்த ராணித்தேனீ எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரியலீங்க ஆ அதுதா ப்ர ச்சன ராணி தேனீ புடிச்சம்னா வந்து வேலயாள் தேனீல்லா வந்து ஆட்டோமேட்டிக் க்கவே வந்துரு நம்ம கூட்ட வந்து ஈஸியா பிரிச்சரலா இல்ல இன்னொன்னு என்ன பண்ணனு ராணி தேனீ வந்து ஒரு பொட்டில இருக்குதுனா இப்போ நம்ம ஒரு ஒரு தேன் எடுக்காம விட்டுடேன் வைங்களே அது ஃபுல்லா இது பண்ணி அத முட்ட வச்சு அதுக்கு தெரியுமா அத அந்த ஸ்மல் பண்ணி ராணி தேனீ இருக்ற கூட்ட வந்து புழுவுலே கடிச்சு விட்டுடு சோ புழுவா இருந்தது தேனியே வெளிய வராது
ம்
ஒரு பொட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொறஞ்சபட்ச ரெண்டு மூணு ராணி தேனீனாச்சு உருவாகு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பண்ண தெரியலேங்கே
ஓ சேரி சேரிங்க
நானு கத்துகிட்டுதா இருக்கே இப்ப நெறய எடத்துலயு இந்த ஒர்க் ஷாப்லா போடுற மாரி இது பண்ணிருக்காங்க நானும் போய்ட்டு பா க்கலான் நெனச்சிட்டு இருக்கே அப்ற எங்க நமக்கு அந்த டைம் மூ வந்து செட் ஆகல சரியாகல அப்றோ பசங்கள அப்டியே ஸ் கூல் அனுப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தேனி எல்லாம் ஸ்டே பண்ற மாரி இருக்கா
ம் ம்
சோ இந்த தேன் பொட்டி இந்த இதுக்காக வந்து அந்த எடத்துக்குல்லா வர சொல் என்னங்க
இல்ல எந்த எடத்துல வர சொல்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டா வ
அது தெரியலேங்க எனக்கு லொக்கேஷன் தெரியல ஆனா இந்த இது போடுறாங்கல்ல தேனி முகாம் இது மாரி சொல்லிட்டு போடுறாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்தே நெறைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்கங்க அது எனக்கு ச
கவர்மெண்ட்டு ஆ சலுகைகள் நெறைய இருக்குல்லங்க
சப்போர்ட் பண்றாங்க இது ஈவன் இது வந்து கவர்ன்மெண்ட்ல குடுத்தது பொட்டி தா அது காடு இருக்குதுன் சொல்லி ட்டு அவிங்களா வந்து குடுக்குறாங்க ஆ அதுல இப்ப மறுபடியு நம்ம பொ ட்டி ஒன்னு வேன்னா தனியா வெளிய வாங்குனா ஒரு பொட்டி ரெண்டாயரத்தைநூரூவா மூவாயரூவா சொல்
ஓ சேரி சேரி அந்த மிச்சம் இருக்க மூனு பொட் டி என்னாச்சு வேற
அது வச்சிருக்கறேங்க ஆனா தேனி இல்லல்ல
ஓ பக்கத்துல வச்சா அது வந்து உக்காராதுங்களா
வருங்க அது வந்து ஃபில் பண்ணணு அது தானாலா வராது நம்ம வந்து அந்த இது கூண்டு கூண்டு வந்து பிரிச்சு வைக்கணு அது ராணித்தேனி இருக்கிறதா பாத்து பிரிச்சு வைக்கணு அதுதா நான்தா சொன்னேன்ல எனக்கு அந்த ராணித்தேனீ பிரிக்க தெரியலன்ட்டு
ஆ அது பிரிச்சு வச்சுட்டம்னா நமக்கு அதுலயே இன்னு ந
நறைய உருவ ஆமா பிரிச்சு வஷ்டோம்னா அதுவே நறையா வந்துரு அதுவே அதுவா வந்து ஒரு பொட்டியில ஒரு இது கட் நானு ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டே என்னா பண்ணேன்னா ஒரு நா ஒரு தப்பு பண்ணிட்டே அந்த தேனி எடுக்கிற அந்த ஒரு சின்ன மெஷின் மாரி ஒன்னு குடுத்துருப்பாங்க அந்த அட்டய வச்சு சுத்துனம்ன்னா அதா ரெண்டு சைட்லயு கட் பண்ணி விட்டு அந்த நடுவுல இருக்க தேன் மட்டு வெளிய வந்துரு நா என்ன பண்ணிட்டே அந்த அட்டையோட வச்சு வச்சுட்டே அதுல வந்து ஆக்சுவலா தேனி வந்து கால்ல எல்லா தே இது தேன் படக்கூடாது போல சோ அதுல ஆனா அதுல வந்து நெறய தேனி வந்து சரி நம்ம ஏ நம்மளால அதுல எடுக்கறது என்னால ஃபுல்லா கிளீனா எடுக்க முல்ல இது தேனீ சாப்ட்டு எடுத்துரும்ன்னு சொல்லிட்டு வச்சே ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா நா வச்ச நேர நறயா தேனி அதுல வந்து ஒக்காந்து தேனு எடுத்துருந்திருக் ஆனா மழ வந்து அது அப்டியே தண்ணி புல்லா நெம்பி நெறைய தேனீ செத்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு அம்பது தேன் கொழவி பக்கமா அதுல செத்துருச்சு
ம் சேரிங்க ம் சேரி அடுத்த தரவ எது எடுத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க நானு வாங்கிக்கிறே ம் சேரிங்க
கண்டிப்பா சிஸ்டர் நானு கண்டிப்பா சொல்றே எடுத்தனா இது பண்றே கண்டிப்பா சொல்றே
ம் ம்
சேரிங்க சரி பாருங்க இனிமே தா நானு சாப்டவு போனு இன்னிக்கு கொஞ்ச லேட் ஆயிடுச்சு சேரிங்க சிஸ்டர் சரி பாருங்க